அ தோ ஏறி விட்டது தோழி
ஆ எவ்வளோ வந்திருக்கு
ஒரு இதில்ல நூத்தம்பது ரூபாயு இன்னொரு இதில் முன்னூறு ரூபாயு ஏறிருக்கு
அப்பாவுக்கு நூ
இல்ல எனக்கு எனக்கு நூத்தி ஐம்பது அப்பாவிற்கு மோ முண்நூறு ம் ம் பாக்க மொத்தம் ஆயிரம் ரூ பாய்
ஆனா அப்பா ஒன்னு அவிகமா பயன்படுத்தல
ஆமாமா என்ன தோழி
பரவால்ல ஓகே தான
ஆமா ஆமா
ம்
இப்ப என்னன்னா இல்ல நா சொல்லியிருக்கே இப்ப நா நேற்றைய தினம் பேசுனோ ஆ இன்றும் பேசிருக் கறோ இப்ப ஒரு இரண்டு அல்லது மூன்று அழைப்புகள் போல பேசிருக்கிறோ எனக்கு பேசுவதற்கு நேரம் கெடையாது ஏன்னா நம்ம அலுவலகத்தில் நேரம் சரியாக இருக்கிறது
ம் ம்
தோழி இப்ப என்னுடைய கணவர் வந்து
ம்
ஆ ஒரு அந்த மிட்டாய் கடைன்னு சொல்றாங்க இல்லையா
ஆமா
அது ஆரம்பிக்கலான் சொல்றாங்க
ம்
அது எப்டின்னா நம்ப நம்ப மொ தயார் செய்து விக்கிறது கெடையாது
ம் ம்
ஆ ம் வெளியிலருந்து வாங்கி கடைகளுக்கு கடை நம்ப வந்து குடுக்குறது அந்த ரீடைல்னு சொல்லுவாங்க இல்லையா அது மட்டு செய்றது
ம் ம்
அதப் பத்தி உங்களுக்கு எதுவு யோசனை இருக்
அதாது இந்த கடல மிட்டாய் அததான சொல்றிங்க
ஆமா ஆமா
அதா அதான தோழி சொல்றீங்க
ஆமாமா அதா தோழி
கடல மிட்டாய் ஓடது அ அ அ ஆமா அது எப்புடி என்ன ப என்ன நீங்க என்ன யோசனைல அது அ அ இப்ப வர தயார் பண்றீங்க எப்டி
இல்ல எனக்கு வந்து இப்போ ஏங்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா முதலீடா ஒரு ஒரு லட்சொ குடுங்க அப்டின் சொல்றாங்க அ ஏன்னா முதலீடு பண் ற அள ஆமா முதலீடு பண்ற அளவுக்கு என்னுடைய பண வந்து கொஞ்சொ கம் அ அ பணம் வந்து அந்த அளவுக்கு இல்ல சொல்ற சற்று கடினமான சூழ்நெலையில தா இருக்க ஏகப்பட்ட கடன்கள் ஆ மாத ஈ எம் ஐ கள் அப்டின்னு நா நறையாவே பொய்ட்ருக்கு கடன்களே ஆ இப்ப புதுசா வந்து நா ஒன்னு பண்ற அதப் போக நீங்களே பணொ ரெடி பண்ணி குடுங்க அப்டின் சொல்லி கேக்குறாங்க ஆனா அதுக்கு என்னால ரெடி பண்றதுக்கு கொஞ்சங் கூட சக்தியே கெடையாது ஏன்னா அவுங்களாலயே நா தெனந் தெனொ பல ப்ரச்சனைகள வந்து பார்த்துக் கொண்டு இருக்கிறேன்
ம் ம்
த்துல இந்த ஒரு இதையு நம்ம சரி பண்ணிக் குடுத்துட்டோம்னா எனக்கு புதிதாக யா ம் ஏற்கனவே இருக்குற ப்ரச்சனைகள்ல புதிதாக இது வும் ஒரு ப்ரச்சனை அவ்ளோவுதான் என்ன பொறுத்த வரைலியு எ எனக்கு என்னா எனக்கு என்னா ஆசைன்னா ஒரு எடத்துல வேலை பார்த்து விட்டு ஒரு மாதம் ஒரு பத்தாயிரமா வ்து வீட்டிற்க்குனு குடுக்கணு அது தா என்னோடய ஆசை ஏனா அவுங்க வந்து இத ற்கு முன்னாடி ஒரு இரண்டு அல்லது மூன்று தொழில்கள் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா வந்து அதுலே இருந்து எனக்கு ஒரு ஆயிரொ ரூபாய் கூட குடுத்ததில்ல
இல்ல தோழி ஆசைப்படலா ஆனா பேராசைப்படக் கூடாது
ம்
ஆமா நீங்க பட்றது வந்து பேராசை
ம்
ஆ அவுங்க வந்துட்டு வேல பாத்துட்டு வந்து பணொ குடுப்பாங்க நீங்க நெனக்கிறீங்களா தோழி இ
இல்ல அத மாதிரியான ஒரு இத தா நா எதிர்ப்பாக்குற
ம் ம்
அவ்ங்க என்னிட எப்போது பண வாங்கிக் கொண்டு செல்லலாம் தா பாக்குறாங்க
அதுதா முழுக்க முழுக்க இப்போ வந்து அவுங்க வந்து இப்போ அ ஒரு ஒரு தொழில் செய்யணு அப்டின்ற ஒரு முடிவுக்கு முழுக்க எறங்கிட்டாங்க
ஆமா
போறது இல்லயா தோழி ஏ என்னாச்சு போயிட்டு தானருந்தாங்கண்ண மன வருத்தோ
ஆ மன வருத்தம் தா பணம் குடுக்கல அப்டிங்கிற மாரி ஒரு மன வருத்தோ அயி அவுங் க நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வீட்டு வாடக குடுக் க முல்ல வீட்டிற்குன்னு ஒன்னு பணோ குடுக்க முடியல ஆ இதுவரையு நா ஆறு மாசமா வேல செய்ற ஒரு நாளைக்கு ஐநூறுவான்னு கணக்கு பண்ணி பாத்தா கூட இவ்ளோ ஆ பணோ வருது ஆனா எனக்கு அவுங்க குடுக்கல அப்டிங்கிற மாரி ஒரு நண்பரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார்
ம் ம்
என்னிடம் சொல்லவில்லை கேட்டா சின்ன மனஸ்தாபம் அப்டின்னு சொன்னாரு
ம்
ஆனா வந்து கடைக்கு வந்து ஆர்டரு எடுத்து குடுக்கறதா இருக்கட்டு மத்த இதெல்லா சொல்லிட்டுதா இருக்காங்க போலியு இன்னைக்கு கூட கடைக்கு போயிட்டு வந்துருக்காங்க
போய்ட்டு வந்துருக்காங்களா
ஆமா ஆனா வேலை ரீதியா போகல ஆ நட்பு ரீதியா போயிட்டு வந்துருக்காங்க
அப்ற ஆ
அதனால வந்து நா ஆ நம்ப வேல செய்ற எடத்துக்கு கண் டிப்பா கூலி வேணு இல்லையா இப்ப கூலி இல்லாத எடத்துல எதுக்கு வேல செய்யணு நம்ம உடல வருத்திக்கிட் ட்ரு எதுக்கு வேல செய்ணு அ இது நா சொல்லிட்ட அது வந்து அவுங்க கேக்கல இப்ப அவுங்க பட்டுதா புரிஞ்சுக்கிறாங்கன்னா நம்மக்ஷப ஒன்னு மே பண்ண முடியாது
எல்லாருமே அவ்வள தானே நம்ம சொல்லும் போது எங்க கேக்குறாங்க அவுங்க பட்டத்துக்கு அப்புறந்தா அது வந்து சரின்னு நெனைக் கிறாங்க
நா வந்து இந்த விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாவே கேட்டுக்கிட்டு இருக்க என்ன எதனா ல அப்டி போறீங்க என்ன குடுக்குறாங்க மாசோ இல்ல இல்ல குடுப்பாங்க அவுங்க குடுப்பாங்க ஒரு ஷேரு இருக்கு அப் டினு இதையே சொல்லியே என்னை வந்து வாய வந்து அ சை மடக்குனார் ஆ என் நா எதுவுமே என்னால பேசவு முடியில ஆ எனக்கு தெரியு நீ செவனேன்னு இரு ஒனக்கு ஒன்னு தெரியாது அப்டின்னு னே சொல்லி என்னை மட்டம் தட்டினார் இன்று பார்த்து அவரே புரிந்து கொண்டு கடைக்கு போவதே இல்லை அவங்களு வந்து அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறார் ஆ கடைக்கு வாங்க கடைக்கு வாங் க அப்டின்னு சொல்லிட்டு இன்ன வரையும் போகல நேற்றைய தினம் கூட எனக் க்கு ஆ கா அலைபேசியில் அழைத்தார் அந்த பைய
ம் ம்
அண்ண ஃபோன் வந்து இதாக இருக்கு ஆஃப்ல இருக்கு ஆ என்னாச் சி என்னன்னு தெரியில கொஞ்சோ அண்ணன்ட்ட பேசணு ஃபோன குடுங்க அப்டின்னு சொல்லி கேட்டாங்க நா இங்க ச்ச வே வேற பிரான்ச்ல இருக்க என்னால பேச முடியாது நா வேணா கேட்டுட்டு உஙகளுக்கு நா சொல்ற அப்டின்னு சொல்லிட்டு நா வெச்சுட்ட
ம் நீங்க கேக்கலையா
நா கேக்கல அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயோ
ம்
அது எனக்கு தேவையு கெடையாது அவுங்க என்ன வேணாலு பண்ணிட்டு போட்டு செல விஷயங்கள்ல வந் து நா கண்டிப்பா தலையிட மாட்ட தோழி அது வந்து ஏன்னா அது வந்து அது எனக் தேவையே கெடையாது நா சொல்ல சொல்ல கேட்காம வந்து
ஏ இல்ல இல்ல அதுதா என்னன்னா அவங்க வந்துட்டு ம் ஒழச்சி கொட்டிட்டு வந்துருக்காங்க காலேல ஆறு மணிக்கெல்லா போயிருக்காங்க நைட்டு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு ஒரு மணி வரைக்குமே வரா ஆங்க முழுக்க முழுக்க உடல் உழைப்பு அவ்ளோ போட்டுட்டு வராங்க
இல்லங்க அப்போ அன் நா வந்து ஒரு நாள் வந்து சாப்பாடு வாங்கறதுக்கோ எதுக்கோ இரவு நேரத்துல கோவில் போயிட்டு நா அந்த கடைக்கி போனே கடைக்கி போகும் போது சப்ளையர் வேல பாத்துட்டு இருந்தாங்க
ம் ம்
பார்க்கும்போது அவ் ளோ ஒரு கஷ்டமா இருந்துச்சி ஏன்னா என்னடா இப்டிலா கடையெல்லா வச்சிட்டு ஒரு முதலாளியா இருந்துட்டு இந்த மாரி இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே இது மாரி ஒரு வேல பாக்கறாங்க சேரி அதுலயே அவுங்க ஒரு இதா பகுதி பார்ட்னர்ஷிப் இப்ப அது மாதிரி இருக்குறாங்க சேரி நம்மளோட கட தான செரி இருக்கட்டு அப்டின்னு நா அவ்ளோ கஷ்டத்துலயு என்னுடைய மனச வந்து நா தேத்திகிட்டு பரவால்ல இருக்கட்டு அப்டின்னு நெனச்சிக்கிட்டு வந்தே ஆனா அந்த உழைப்பு எல்லாமே இப்ப சும்மா போனதுனால இப்பயாவது அவுங்களுக்கு புரியுதான்னு கேட்டா இப்பயு புரியல இப்பயு அவுங்க அப்படியேதா இருக் இருக்காங்க அவுங்க இத நெனச்சி வருந்துறாங்களா இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல அவங்களோட மனச என்னால கண்டிப்பா புரிஞ்சிக்கவே முடியல என்ன ஒரு மனநிலையில இருக்காங்க என்னன்னு எனக்கு ஒன்னு தெரியல
இல்ல நம்ம ஒரு நாள் ஃபுல்லாவே ஒழச்சி போடுறோ அதுக்கு அனைத்துல வர வருமானம் அப்டின்னு கூட குடுக்க வேண்டா பரவால்ல நண் நட்பு ரீதியே இருந்தாலு பரவால்ல இந்தாங்க இத செல சும்மா வச்சி கோங்க அப்டின்ற மாரி ஏதோ ஒரு தொகையாவது மாதந்தோறு குடுத்துருக்கலா இல்லையா
ஆமா
ம் ஏது நம்மாள ஏதாவது பண்ணோ அப்டின்னு பாத்தாலு ஒன்னு அதுக்கான தொகை ஒன்னு நமக்கு அம ய மாட்டேங்கிது
எனக்கு அன்னக்கி பார்க்கும்போது மிகவும் அவ்ளோ ஒரு கஷ் டமா இருந்துச்சி ஏன்னா வேர்க்க வெறுவருக் க ஒடம்பெல்லா வேர்த்து கொட்டுது அதோட தட்டு தட்டுக்கு தட்டு தோச வக்கிறதா இருக்கட்டு இட்லி வக்கிறதா இருக்கட்டு பரிமாறிகிட்டு இருந்தாங்க
நம்மளே கடைக்கு போனோன்னா நம்ம வந்து காஸ் குடுத்துட்டு தானா வாங்கிட்டு வர்றோ அவங்கள்ட கைய காம் சிட்டு நம்ம வரலையே
ஆமா
ரொம்ம கம்ம கோ ஒரு ஒரு சாப்பாடா இருந்தாலு வாங்கீட்டு காச குடுத்துட்டு தா வர்றோ
கண்டிப்பாக
எந்த ஒரு இதுமே இல்லாம அப்போ நின்ட்டு வந்தாங்கன்னா என்ன செய்றது
அதுக்கப்பறோ அவங்களோட விருப்பந்தா என்ன பண்ண போறாங்க என்னன்னு தெரியல ஆனா நா வந்து பண உதவி எதுவு பண்ற எண்ணத்துல இல்ல ஏன்னா எனக் கு கடன மொதல்ல அடச்சாதா நா ஃபர்ஸ்ட் நிம்மதியா இருக்கலா ஏன்னா என்ன நிம்மதிங்கிறதே எனக்கு கெடையாது வற வருமானத்த தாண்டி கடன் போயிட்டு இருக்கு எனக்கு ஒரு நா ஒரு ஒரு நா பத்தாயிரோ சம்பாரிக்கிறேன்னா அதுல பன்னெண்டாயிரோ எனக்கு கடனா தா இருக்கு அப்டிங்கும் போது என்னால ஒரு நிம்மதியா செலவு செய்ய முடி
நா என்ன சொல்றே அப்டின்னா நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலு பரவாயில்ல மொதல்ல நீங்க உங்களோட கடன் ஆ நீங்க அதுக்கப்புறோ நீங்க வந்து உங்க கணவருக் வந்து நீங்க அது பண்ணலா இன்னு கொஞ்சோ அவுங்க வந்துட்டு அது அ அனுபவு இன்னு கொஞ்சோ வரணு அவுங்குளுக்கு எ காசோட அரும வந்து அவுங்குளுக்கு இன்னு வரல இவுள செரமப்பட்டு வர்லன் தா நான் நெனைக்கிற அதுனால நீங்க உங்க காச அடைங்க அதுக்கப்புறோ ஏனா ரொம்போ வந் து நம்ம என்னவோ கைல காசு வச்சுக்கிற மாதிரி அவ்ங்க ஆ அந்த ஒரு இதா கேக்குறாங்க இல்லயா வ நீங்க வெளிய ஒர்வா ரெடி ஒரு ரெண் ஒருவா ரெடி பண்ணி குடுங்க அப்டின்ற மாரி கேக்குறாங்கலையா அந்த காசோட அருவு என்னாகு க்கு தெரியல எனா அவுங்குளுக்கு தெரியு நம்ம என்ன செரம போத்தா நாங்கென்ன செரம பட்றோ அப்டின்றதுன் தெரியு நீங்கென்ன செரமப்பட்றீங்கன்றது தெரியு ஆனால்தா அந்த ஒரூவாங்கறது வந்து நம்ம டக்குனு எடுக்கக்கூடிய ஒரு பா பணங் கெடையாது இல்லையா
மாம்மா
ஆ அதா ஃபா நீங்க அத யோச்சு நீங்க முடிவு பண்ணுங்க
சரி தோழி தொடர்ந்து பேசலா ம்